ஹலோ ஹலோ தோழி கேக்குதுங்களா ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி ஆ சொல்லுங்க தோழி எதுவும் சொம்மாதா இருக் கேன் தோழி நீங்க
எல்லா முடிச்சிட்டு ரெஸ்ட்டு எடுத்துட்டு இருக்கறே தோழி
ஆ தோழி எதனா நீங்க உங்களுக்கு கொழந்தைகளுக் ஆ சொல்லுங்க தோழி
நேத்து ஞாயித்திக்கெழம எங்க போனீங்க எங்கேயாச்சும் வெளிய போனீங்களா அப்டின் சொல்லிட்டு
எங்கவும் இல்ல தோழி ரெ ஸ்ட்டு எடுக்கலான்னு இருந்தேன் தோழி அவ்ளோ தா ரெஸ்ட்டு எடுத்துட்டு பசங்க கூட கொஞ்சம் இது பண்ணிட்டே இருந்தே தோழி எங்க தோழி வெளிய போவே தோண மாட்டேந்து சண்டே ஆனா நீங்க தோழி நீங்க எங்கன்னா போய் வந்தீங்களா
இல்ல தோழி நானும் வீட் ல இருந்தாவே அப்பாடா போதும் அப்டின்
ம் ஆ வார வாரம் ஃபுல்லா நம்ப வேல செஞ்சிட்டு அப்ப வெளிய போனோனா ஒன்னு மு டிய மாட்டேந்து தோழி அப்
ஆமா அந்த ஞா இந்த ஞாத்திக்கெழம தா தோழி நறையா கூட்டமு இருக்கு வெ ளிய போகவே ஒரு மாரி நெ
உன்னும் டயர்ட் ஆமா தோழி அன்னைக்கு போயிட்டு வந்து ம றுநாள்ல ஸ்கூல் போனும் அத கெலப்பனும் நம்ம ஏந்துக்கணும் ரொம்ப இதுவாயிடுது தோழி ம் நீங்க எதனா ஸ்நாக்ஸ் இந்த மாரி செய்வீங்களா தோழி வீட்லயே கொழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸு வேற எதனா
ஆமா தோழி
அப்பே
நானு எதாச்சு இப்ப கொழந்தைங்களு
ம் ஆ சொல்லுங்க தோழி
கேக்குதா தோழி
குது தோழி சொல்லுங்க தோழி என்னாச்சு தோழி ஹலோ
இங்க எதோ நெட் வொர்க் ப்ராப்ளம் மார் தெது தோழி
சொல்லுங்க தோழி இப்ப கேக்குது தோழி எனக்
நான் வந்து எ கொழந்தைக்கு பேன் கேக் மாதிரி செய்வே தோழி அது ரொம்ப விரும்பி சாப் புடுவா ங்க இந்த வாழப்பழொ ம் முட்ட அப்றொ கோதும மாவு தோழி இது மூணு யூஸ் பண்ணிப்பே நானு மொத் தம இதுல மிக்சர் ஜார்ல போட்டுக்கனு தோழி வாழப்பழொ ஒரு ரெண்டு ஒரு முட்ட அப்றோ இந்த நாட்டுச்சக்கர இல்லனா பனங் கற்கண்டு இருக்கு பாரு தோழி அது சேத்துப்பே தோழி நானு அது போட் டு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கோதும மாவு போட்டுட் டு அரச்சுட்டம்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்துரு தோழி அத ஜஸ்ட்டு நம்ம இந்த தவால மாரி ஊத்திட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்னு தோழி நல்லா ஸ்லோவா வச்சுட்டு அதுல பேனு இந்த பேன்லயே வச்சிக்கிலாம் இல்ல தவாலேவும் போட் ட்டுக்கலா அத போட்டு கொஞ்சோ நெய் போட்டு செஞ்சோம் அப்டின்னா கொழந்தைங்க நல்லா சாப்டுவாங்க
ஓ செரி நல்லா இருக்கும் போல தோழி கேக்கவே நானும் செய்ஞ்சி பாக்கறே தோழி இப்ப முட்ட சொன்னீங்ளே தோழி அப் தேவு ஊத்
ஆமா தோழி ஒடைச்சி ஊத்திட்டோ அப்டின் னா நம்ம அத இது பண்ணும் போது அரைக்கமோது து நல்லா இதுவாயிடம் தோழி பேஸ்ட் டு மாதிரி ஆயிடும் அது முட்ட வாழப் பழம் நீங்க தேன் வேணுனாலு தேன் சேத்து க்கலாம் இல்லன்னா நாட்டு சக் கர கூட சேத்துக்கலாம் தோழி எதுவு உங்க கொழந்த விரும்பி சாப்டுவாங்களோ அதுக்கேத்த மாதிரி போட்டு அது செஞ்சி குடுத் தோம் அப்டின்னா கொழந்தைங்களுக்கு கொஞ்சம் இனிப்பும் பிடிக்கும் அப்போ இது சத்தாவும் இருக்கு தோழி இந்த மாதிரி
து ஒடம்புக்கும் ரொம்ப நல்லது தோழி இது
ஆமா நீங்க எதாச்சும் செய்வீங்களா
ஆ தோழி நா வந்து இந்த பச்ச பயிறு இந்த மாரி காராமணி அந்த மாரி எல்லா வாங்கி வச்சுப்பே தோழி அது வந்து ஒரு ஒரு நாளைக் கி வேக வச்சு அப்டியே குடுத்துடுவே உப்பு போட்டு தாளிக்கல்லா மாட் காது தோழி அவனுக் தாளிச்சா புடிக்காது பாப்பாக் கு அதனால உப்பு போட் வேவ வச்சு அப்டியே குத்துடுவே அவனுக்கு அததா. விரும்பி ரொம்ப சாப்டுவோ தொய்யாம
அது ரொம்ப நல்லது தோழி
அந்த மாரிதா நா குடுத்துடுவ தோழி அவ ஸ் தாளிச் வேணான்னுவா அந்த தண்ணிய கூட குடிச்சிடுவா தோழி அவன் குடுத்த நா வேணான் நா வேணான் சொல்லுவே தோழி குடு நல்லா இருக்குமா குடுமான்னு அத குடிச்சிருவா வேற எதுவு பண்ண மாட்டே தோழி நானு
அதுவே ரொம்ப நல்லதுதா தோழி எல்லா பயிர் வ கைகளு சாப்ட்டாவே அதுவே நல்ல இது வ
ஆமா தோழி அதனால தா அவனுக்கு அந்த மாரி பயக்க படுத்திட்ட அ அதே மாரி ஃப்ரூட்ஸ் ஜூஸ் சாப்டுவா தோழி எல்லா ஃப்ரூட்சும் சாப்டுவா எதுமே வேணான் சொல்ல மாட்டா வ போட்டு வச் ட்டுடனா எத்து சாப்ட்டுட்டு இருப்பா அவனுக்கு சின்ன வயசுல வே இது இது மட் ட்டு்தா பயக்க பத்தின தோழி அந்த ஆ வாழபழம் மோ மாம் என்னது மாதுளயுதா பயக்க பத்தன ப்ற அவனே பயகிட்டா தோழி அது
ஆ தோழி நல்லது கொழந்த வீட்ல இருக்கறது சாப்ட்டாவே அவு ங்க நல்லா
ஆ ஆமா தோழி என்ன வெயிட் போலயான்னு கேப் பாங்க நா அத கண்டுக்கதே இல்ல தோழி அவ ஹெல்த்தியா இருக் கானா விளையாடறானா ஆக்டிவா இருக்கானா அது மட்டும் தான் பாக்கது தோழி வேற எதுக்கே எதனா சொல்லின் போங்கன் விட்டறது நம்ப கு நம்பளுக்கு தெரியும் தோழி நம்ம பசங்கள எப்டி பாத்துக்குணும்னு அது ஆனா அவுங்களுக்கு புரிய மாட் டேந்து வெளிய என்ன இப்டியே இருக்காங்க இப்டியே இருக்காங்கன்னா நா எவ்ளோ தோழி திணிக் க்க முடியும் கொழந்தைகளுக்
இல்ல தோழி அவுங்க ஏ அவுங்களுக்கு தேவையானது சாப்ட்டா அவுங்களுக்கு தேவையானத எடுத்து ப்பாங்க தோழி நம்ம நெனப்போம் நல்லா வெயிட் போட்டா தான் நல்லா ஆ ரோக்கியமா இருக்கறாங்கன்னா அப்டி இல்ல அப்டின்ட்டுதான் தோழி டாக்
ம் ம் ம் அதேதா தோழி நான் அப்பறம் விட்டுட்டே தோழி நம்பவே இவ்ளோ இது சாப்பறானா அதோட நா விட்டறது தோழி நானு வேற எது புதுசா செய்யல இப்ப நீங்க சொன்னதா ட்ரை பண்ணி பாக்குறன் தோழி பாப்பாக்கு அவனுக்கு
இது வந்து ஸ்வீட் மாதிரி கேடக்கும்போது அவங்களுக்கு இத குடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தோழி சாப்பிட ஆமா
பா நா ஏதும் தரதில்லை வாங்கிலாம் சரி இது புதுசா இருக்கு தோழி இன்னோனு அவனுக்கு செய்
ஆஹ தோழி செஞ்சு குடுங்க
உம் தோழி வேற என்ன வேற எதனா செய்வீங்களா தோழி நீங்க இப்போ நீங்க பிஸ்கெட் எல்லாம் சொல்றாங்கள தோழி அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாமா எனக்கு அது ஒரு பயமாவு இருக்கு தோழி அதுல
எனக்கு அதுல ஈடுபாடு இல்ல தோழியே ஆன நம்ம அதுல பேக்கிங் சோடா
ஆமந்தோழி அதெல்லாம் போடுறாங்க ஆஹ் அதெல்லாம் ஆட் பண் றாங்க நம்ம அது ஹெல்த்தினும் சொல்ல முல்ல எனக்கு உம் பிஸ் கேட்டே தர வேணாம்னு சொல்றாங்க டாக்டர்ல அத அதுனால தான் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணலது தொழி வேணனு இது நீங்க சொன்னன ஹெல்தியா இருக்கு தோழி சொல்ல சொல்லவே அது வரைக்கும் சேக்குறீங்க ங்க எல்லாமே நல்ல பொருட் கள்தான் அல்ல பேக்கிங் சோடா உ த்துங்க வெண்ணிலா யசன் சேருங்க அந்த வெண்ணிலா எசல்ஸ் எது நல்லது நல்லதா கெட்டதானே தெரில
அது எல்லாம் நம்ம இது எசன்ஸ் எதுதா வாங்கறது அதெல்லாம் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கு து தோழி நம்ம வாசனை வரணும்ன்றதுக்காக கலர் வரணும்ன்றதுக்காகவும் போடுறது எந்த பொருளுமே ஆரோக்கியம் இல்ல
தோழி அதெல்லாம் நம்ம இதுவேே சொல்ல முடியாது அந்த கொக்கோ போட சொல்றாங்களே தோழியா அது கூட நல்லதா அது
அது எனக்கு தெரியல தோழி ஆனா எனக்கு இரு இந்த சன்ஸ்லல்ல தான் ஈடுபாடு இல்ல தோழி அதல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு அதுவும் ஒரு
உம் ஆமா தோழி எதன்னா எதனா போடுவாங்கதானே தோழி அதெல்லாம் எதனா சேர்ப்பாங்க அது அசால்ிட்டா சே இது ஹெல்தினு சொல்றாங்க அப்பதான் நம்மளுக்கு பயமா இருக்கு
உம் அது நம்மளா செஞ்சாலும் அதெல்லாம் வாங்கி போட்டு செய் ரும் அப்படி
மனசு ஆஹ் எப்படி அது நம்ம சொல்லவே முடிய
ஆமா தோழி அது ஜனங்கள் என்ன நினைக்க இருக்காங்கன்னா நம்ம வெளியே வாங்கறதை விட வீட்டுல செஞ்ச ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாத்த
ஆஹ் வாங்கி வச்சுட்டு அதை செய்யறோம் அதுதான் உஹம் உள்ளல்லதான் தோழியது என்ன சொல்றது இந்த நீங்க குழி பணியாரெல்லாம் செய்வீங்களா தோழி நாங்க அது தாளிச்சு மட்டும்தான் அப்படியே குட்டடி குட்ட சுட்டிய அந்த குழில ஊத்தி செய்வோம் நீங்க வேற மாதிரி ஏத்தன செய்வீங்களா தோழி அதுல
நீங்க தாளிக்கற்தனா எப்டி தோழி செய்வீ
நா ஆ எண்ண போட்டுட்டு கடுகு அந்த காஞ்ச மொளகா போட்டு ட்டு அப்றோ அது அந்த மாவு கூட அப்டியே ஊத்திடுவோ தோழி அவ்ளொதா அந்த கல்ல என்னத து உளுத்தம் பருப்பு‌ கல்ல பருப்புக்கு அந்த தாளிப்பப்ப போட்டு ட்டு காரத்துக்கு நம்பந்த காஞ்ச மொளகா போட்டுட்டு அது மாவுல கொஞ்சொ ஊத்தி அப்டே கலக்கிட்டு அப்டி ஊத்தி குடுப்போ
ஓ ஆமா தோழி நானு காரம் செஞ்சதில்ல நா இனிப்பு போட்டு செஞ்சிருக்கிறே தோ ழி
ஓ எப்டி தோழி இனிப்புனா
நீங்க அரைக்கிற மாதிரியே தா மாவு அரச்சிக்கனு அப்றொ இந்த வெல்லமோ இல்ல இந்த வெல்லம் பவுடரோ அது மாதிரி கொஞ்ச வந்து தண்ணில லைட்டா கரச்சிக்கோங்க தோழி ஏனா நமக்கு வந்து அப் டியே போட்டோ அப்டின்னா எதாச்சு கல் இரு க்கு நீங்க கொஞ்சமா தண்ணி போட்டு கரச்சிக்கிட் டு சுடு தண்ணிவ வேண்டா பச்ச தண்ணிலே கரச்சு ட்டு அந்த மாவுல மிக்ஸ் பண்ணிடுங்க தோழி அதுல மிக்ஸ் பண்ணிட்டு ஆ‌ நெய் போட்டு கோங்க தோழி ஸ்வீட்டுன்றதுனால அந்த கடாய்ல நெய் போட்டு டு அ இத ஊதிட்டு நீங்க எப்பியு செய்யற மாரி த் செஞ்சோ அப்பிடின்னா அது இனிப்பா இருக்கு தோழி நல்லா இருக்கோ
சரி தோழி அந்த மாரி செய்யணு அது உள்ள அந்த தண்ணிய ஊத்தி ட்டு கலக்கிட்டு ஆ சேரி தோழி வேற எதனா சேக்கனும்மா தோழி அ ஒன்னே போதுமா
வேணுன்னா ஏலக்கா பவுடர் சேத்துக்கலா தோழி இன்னு வாசன நம்ம ஸ் ஆமா தோழி ஸ்வீட் ட்டரதுனால ஏலக்கா மாதிரி சேர்த்து ட்டோ அப்பிடின்னா இன்னு அந்த வாசன அதிகமா இருக்கு தோழி
ஆ சேரி தோழி கண்டிப்
செஞ்சி பாருங்க நானு காரம் போட்டு பணியாரோ எப்பிடின்னு செஞ்சி பாக்குறே
ம் கண்டிப்பா செஞ்சி பாருங்க தோழி நல்லாதா இருக்கு தோழி நம்ம காரமா சாப்பிட்டு கொஞ் நல்லா இருக்கு மா அந்த மாரி செஞ்சிருக்கு அ ஏது இது வந்து நா ஒன்னும் ட்ரை பண்ணல தோழி இது ட்ரை பண்ணி பாக்கறே தோழி சேரி தோழி எனக்கு ஒரு அழைப் ப்பு வருது நா அப்புறமா
ம் சரிங்க தோழி அப்புறோ கூப்புடுங்க ம் ம் பாய்
பாய் தோழி ம்